ஆஷா மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ்ஹா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் எப்படி போச்சு உங்களுக்கு இன்னைக்கு நாலு எப்படி போச்சு
உம் இன்னைக்கி நாள் ரொம்ப பரபரப்பா இருந்ததுன்னு தான் சொல்லணும் அடுக்கடுக்கா வரிசையா வேலைகளா இருந்தது அதாவது அலுவல் வேலை அது நிறைய வே பேக்லாக் கீங்கா இருந்தது எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கும் இருக்கற டெட்லைன் வந்துட்டதுனாலே ஒரே அடுத்த அடுத்த அடுத்த அடுத்து அடுத்து பத்து வேலைகள் நீங்க சொல்லுங்க உங்க நாள் எப்படி போச்சு
ஏன் நாள் இன்னைக்கு எந்த ஒரு புதுசும் எதுவும் இல்லை ஏஸ் யூஸுவல் என்னைக்கும் நடக்கிற மாதிரிதான் இன்னைக்கும் போச்சு ஆஹ் இப்போ நீங்க வந்து வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்கீங்களா நீங்க வந்து அஹ் எந்த மாதிரி வேலைல நீங்க துறையில வேலை செய்யறீங்க நீங்க
நான் வந்து மார்க்கெட்டிங் ரிசர்ச்ல இருக்கிறேன் சோ எங்க கம்பெனி வந்து ஒரு பி டூ பி கம்பெனி அவங்களுக்கு உண்டான மார்க்கெட்டிங் சம்பந்தமா என்னென்ன டேட்டாலாம் வேண்டி இருக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணி எடுத்துக் குடுக்குற மாதிரி இருக்கும்
அஹ எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் அஹ் ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா நான் நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன் மார்கெட்டிங் பிடூபி பட் எனக்கு ஆக்சுவலா அவங்க ஒர்க் என்ன அ அத் இது எனக்கு தெரியல எனக்கு கரெக்டா
கெட்டீங்களேயே பல வகையானது இருக்கும் ஒண்ணு வந்து டைரக்ட் ட வந்து அந்த வாடிக்கையாளரோட பேசுறது வாடிக்கையாளர்கள கண்டுப் புடிக்கிறது அவங்களோ டைய ஆ தேவைகள் வந்து நம்ம பூர்த்தி செய்ய முடியுமா அப்டின்னு பாத்து சரியான வாடிக்கையாளர் கூட்டத்த கண்டுப்புடிக்கிறதா என்னோடைய குழுவோட முக்கியமான வேல ஆனா நாங் க இருக்குறது பி டு பீன் சொல்ட்டோ அதாவ்து அ பிசினஸ் அ வந்து இன்னொரு பிசினஸ்காக செய்றது சோ பலவேறு க்ளையண்ட்ஸ் இருக்குறாங்க ஒரு சில க்ளையண்ட் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ம் என்டர்டயின்மெண்ட் த்ரில்லர் ஆ ஆ கேம்ஸ்ல்லா கண்டக்ட் பண்றாங்கல்ல ட்வெஞ்சரஸ் கேம்ஸ் அந்த மாதிரியான ஒ ரு ஆ கம்பெனி வந்து ஒரு க்ளையண்ட்டா இருக்காங்க
ஓகே
வந்து நாங்க அவுங்களுக்கு தேவையான வாடிக்கையாளர்கள வந்து ஆ கூகுளோட டேட்டாலர்ந்து எங்களுக்கு அந்த என்ன சொல்றது அவுங்க சந்தா கட்டியே எங்களுக்கு வந்து ஆக்சஸ் குடுப்பாங்க சோ அதுனால நமக்கு தெரியு யாரு யாரு எந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் வந்து ஆ சமீப காலத்துல இந்த மாதிரியான விளையாட்டுக்களுக்காகனு தேடிருக்காங்க அப்ப அவுங்களோ டைய தேவைகள் வந்து என்ன மாதிரியா இருக்கு அப்ப நம்ம வந்து அவங்க கிட்ட பேசுனா ஏனா சும்மா கோல்டு கால்ஸ் அப்டின்னு சொல்லப்பட்ற அப்டியே வெறுமனே நீங்க வாடிக்கையாளர வந்து ஆ ஃபோன் ல அழைத்து பேசினா ஒடனே அவங்க பிஸ்னஸா மாறுவாங்க அப்டிங்கிறது கொஞ்சொ நேர விரயங்கள் இருக்குல்லையா சோ என்னுடைய கொள் வந்து பொதுவா கரெக்ட்டா அந்த டார்கெட் ஆடியன்ஸுன் சொல்வாங்க து கண்டுப் புடிச்சு அது ஃபில்டர் பண்ணி பண்ண வேண்டியது தா பண்ணிட்ருப்போ சோ என்னுடைய நிறுவனத்துக் கு பல்வேறு வகையான க்ளயன்ஸ் இருக்காங்க ரியல் எஸ்டேட்லேர்ந்து இந்த மா ரி அட்வெஞ்சரஸ்லேருந்து ஏ ஐ சம்பந்தப்பட்ட சில க்ளயண்ட்ஸு இருக்காங்க அவுங்களுக்கு வேண்டிய சரி யான வாடிக்கையாளர்களுக்குண்டானது தேடிக் கண்டுபிடிச்சு நாங்க அவுங்களுக்கு அ குடுக்குறதுதா வந்து என்னுடைய குழுவோட முக்கியமான வேலை
சூப்பர் ஆ ஆ என்ன சொல்ணு கேளுங்க கொஷ்ஷின் கேட்டாதான
நீங்க எந்த துறையில வேல பாக்குறீங்க
அ நான் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து இப்ப வேலை செய்யிறே ஒரு த்ரீ த்ரீ த்ரீ இயர் முடிஞ்சிருச்சு அஹ் ஒரு அட்மீனா ஒரு அட்மீன் பிளஸ் து அக்கௌண்ட்ஸா வேல செய்யறே ஆஹ் அத தவிர்த்து ஆஹ் அ நார்மலா அக்கௌண்ட்ஸ்னா உங்களுக்கே தெரியு இந்த அ பேரோல் பாக்கறது அப் பறோ ஃபீஸு எண்ட்ரீஸ் பண்றது சோ அதுல்லா இருக்கு அத தவிர் து அட்மினாவு நா தா இருக்கே சோ எ கீழ ஒரு த்ரீ ஃபோர் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அவங்க வந்து ரிசபஷனிஸ்ட் டு ஒருத்தவங்க இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து இந்த அ ஸ்ட் ஸ்கூலுக்கு தேவையான ஸ்டேஷனரி பிரிண்டிங்கு அதுக் கு ஒருத்தவங்க இருக்காங்க அதுக்கப்புறமா இன்னோர் தவங்க வந்து இந்த பேரண்ஸ் கிட்ட வந் து இந்த அட்மிஷனு அதுக் அப்றோ இந்த ஃபீஸு அ க லெக்ட் பண்றது இஷூ பண்றது சோ அது மாரி இ ஒரு மேடம் இருக்காங்க சோ மூணு பேர் எ கீழ இருக்காங்க சோ அவங்கள மேனேஜ் பண்ணிட்டு அஹ் பிளஸ் ஓவரால் ஸ்கூலுக்கு தேவையான மத்த விஷயங்கள்ல்லா வந்து நா பாத்துக்கிட்டுருக்கே அ மெயினா பாத்தீங்கனாக்கா இந்த பர்ச்சேஸூ இத் ஈவெண்ட்ஸ்லா நடக்கு ஸ்கூல்ல நெறைய மந்த்திலி மினிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஈவென்ட்ஸ் நடக்கு அ சோ அதுக்காக வேண்டி ஈவென்ட்ஸ்காக வேண்டி அந்த அ அரேஞ்ச் பண்றது வீடியோகிராபி ஃபோட்டோகிராபி அப்றோ அந்த ஈவென்ட்ஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ்ஸு வாங்கறது சோ அரேஞ்ச் பண்றது எல்லாமே அ பாத்துக்கறே அத தவிர்த்து நா சொன்ன மாரி இந்த பேரோல் அதுக்க ப்றோ இந்த மத்த கவர்மெண்ட் ரிலேட்டட் டேக்ஸ்லா இருக்குல்ல பி எஃப், இ எஸ் ஐ அது செலான் கிரியேட் பண்றது டேலி மெய்ன்டன் பண்றது சோ ஓவரால் இது பண்ணிட்ருக் கே நானு இப்ப தா ஒரு த்ரீ, த்ரீ அண்ட் ஆஃப் இயர்சா இந்த ஃபீல்ல இருக்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹாஸ்டல்ல வந்து ஒரு இன்சார்ஜா இருந்தே இன்சார்ஜரா அங்கயு ஒரு டூ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருந்தே ஆஹ் எல்லாமே இங்க ஹைதராபாத்ல தா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு செவன் சிக்ஸ் சியர்ஸ் ஆயிடுச்சு இங்க வந்து சோ இப்போதைக்கு இங்கதா ஸ்கூல்ல தா கண்டினியூ பண்ணிட்டுருக்க நானு
அஹ் சேரி நீங்க இது சொல்றீங்க எனக்கு உங்களுடைய அஹ் வேலை பற்றி நல்ல ஒரு புரிதல் வந்தது ஆனா எனக்கு ஒரு சின்ன கேள்வியு வந்தது இப்போ உங்களுக்கு வந்து ஆந்ரா அப்டின்னு சொல்லும்போ தெலுங்குங்கறது தா ஒரு ஒரு முக்கியமான மொழி இல்லையா மொழினால வந்து உங்களுக் தெரியுமா தெலுங்கு
இல்ல தெரியாது பட்டு் அஹ் கத்துக்கத்துக்க எனக்கு ஆர்வோ இருக்கு ஆனா நேரோ தா இல்ல ஏன்னா நா சொன்ன மாரி அட்மின்றதுனால ஸ்கூல்ல நடக்கற ஓவராலு ஆக்டிவிட்டிஸு ஈவென்ட்ஸ் எல்லா வந்து என்னோட இது இருக்கோ கான்ட்ரிபியூஷன் இருக்கோ ஸோ அத்னால என்னால ப்ராப்பரா எனக்கு டைம் கெடைக்க மாட்டிக் இது எது ஃபார் எக்சாம்புள் ஒரு செறும் அக்கோன்ஸ் மட்டுனாக்கா நா அத ஹாண்டல் பண்ணிட்டு மீதி கெடைக்கிற டைம்ல வந்து நா மத்த விஷயங்கல்ல வந்து நா ஃபோக்கஸ் பண்ணலா பட் இது ஓவரால் அட் ன்றதுனால எனக்கு வந்து அஹ் ஜா ஒரு இல் வேலயில்லனா அடுத்த வேல வந்துகிட்டே இருக்கு சோ அதனால என்ன ப்ராப்பரா அஹ் எனக்கு டைம் கெடைக்க மாட்டுக் சோ அது ஒரு மெயின் ரீசன் ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் இப்ப என்னன்னாக்கா எனக்கு புரிது அவுங்க என்ன பேசறாங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிது பட் பேச முடில ஆனா கத்துக்கணும்னு ஆர்வோ இருக்கு க்கு ஆனா கொஞ்சோ அஹ் என்னோட அந்த ரெஸ் ஸ்பான்ஸ்பிட்லா கொஞ்சோ கம்மி பண்ணாக்கா கொஞ்சோ ஆமா ஆமா சோ அதுனால்
ஆனா ஒருங்கிணைப்பாளரா இருக்கிறீங்க பல பல்வேறு மக்களோட நீங்க பழக வேண்டியிருக்கோ அப்ப நிட்டேமா இப் எப்டியாவது கொஞ்சோ நேரோ ஒதுக்கி அந்த மொழியையு கத்துக்கோங்க எனக்கு னு என்ன சொல்றது ஆஹ் கொஞ்சௌ சுலபமா இருக்கோ அப்டின்னு எனக்கு தோணுது உங்களுடைய ஆஹ் வேலைகள்ல வந்து இன்னு சீக்கிரமா ஏன்னா பொதுவா நானு வந்து ஒரு எடத்துல வந்து ஒருங்கிணைப்பாளரா இருந்திருக்கே கோஆடினேட்டர் என்ன பட்ற ஒரு ஆஹ பதவியில இருந்திருக்கே அப்போ வந்து பெரும்பாலான வேலை நேரங்கள்ல வந்து எல்லா தரப்பான மக்களோடையு வந்து நம்ம பழக வேண்டியிருக்கோ ஆரம்ப கட்ட ஊழியர் கள்ல இருந்து ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்க வரைக்கு நம்ம வந்து பழக வேண்டி இருக்கு ஆ
உம்
கம்யூனிகேட் பண்ண வேண்டிய இருக்கு என்ன ஏது அப்டிங்கறது சொல்ல வேண்டியிருக்கு அப்ப அந்தந்த இட த்தினுடைய மொழி இருந்தா அது வே ஒரு பெரிய பலமா எனக்கு தோணிச்சு நா அப்டிதா கர்நாடகால வேல பாரத்துட்டு இருந்தே அப்போ சொ கன்னட மொழி தெரிஞ்சுக்குட்டு பேசி அந்த வேல செய்யறதுக்கு நெறையவே வித்தியாசொ பாத்தே சோ அதனால என்னுடைய அனுபவத் த்துல இது ஒரு சின்ன ஆலோசனையா சொல்றே எப்டியாது
கண்டிப்பா கண்டிப்பா எனக்கே ரொம்ப ஆர்வொ இருக்கு ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னா உம் நேரொதா இல்ல ஆக்சுவலி எனக்கு வந்து ஆஹ் எனக்கு வந்து டர்க்கிஷ் தெரியு அதா நா மோஸ்ட்டா அதுலதா நா ஃபோக்கஸ் பண்றே எனக்கு எப்பப்ப எனக்கு டைம் கெடைக்குதோ டர்க்கிஷ் மூவி சீரீஸ்லா பாப்பே சோ அதுதா கேட்டுட்ருக்கே தவிர இந்த தெலுக்குக்கு நா இப்பதிக்கு அவ்வளோ பிரிஃபரன்ஸ் குடுக் குல பட் நீங்க சொன்ன மாரி இந்த லோக்கல் லாங்குவேஜ் இருக்குறது வந்து ஒரு அட்டட் அட்வான்டேஜ் தா
உம் உம் ஓகே ஓகே முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயொ ஓரளவுக்கு உங்களுக்கு நம்மளுடைய திரைப்படங்கள் அதெல்லா பாத்தா கொஞ்சொ அ ஆஹ் என்ன சொல்றது கொஞ்சொ சுலப் பமா கத்துக்குறதுக்கு ஆஹ் பேசுறதுக்கு கொஞ்சொ வசதியா இருக்கு அப்டின் நெனைக்கிறே ஏனா நானா ஹிந்தி வந்து கத்துக்கிட்டதே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தா ஏன தா நம்ம ஹிந்தி பிரிச்சர்ஸ் உடையில இருந்து அந்த பரிட்சைகள் படித்து எழுதினாலு எனக்கெல்லா ஹிந்தி ரொம்ப சரளமா பேச எழுத எல்லா வந்தது நெறைய இந்த திரைப்படங்கள் அப்புறோ தொலைக்காட்சியில வர்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள பாத்து விளம்பரங்களு நெறைய உதவி பண்ணு எனா விளம் பரங்கள் உங்களுக்கு ஒரே விளம்பரம் எல்லா மொழிலயு வரும் இல்லையா அப்ப அத வெச்சு நெறையவ் வார்த்தைகளுடைய ஆஹ் பிரயோகங்கள நம்ம கத்துக்கலா நா அப்டிதா கத்துக்கிட்டே கன்னடமு கிட்டத்தட்ட அப்டிதா கத்துக்கிட்டே சோ அத முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயொ உங்க வேலைக்கு உதவும் நெனைக்குறே
கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு எத்தன மொழி தெரியு உ தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னடம்
ஆஹ் தெலுங்கு ஓரளவுக்கு தெரியு மலையாளம் ஓரளவுக்கு தெரியு அது இல்லாம என்னுடைய தாய்மொழி வந்து சௌராஷ்டிரம்
சௌராஷ்ட்ராவா அது எங்க இருக்கு மஹாராஷ்ட்ரால இருக்கா
ஆ இல்ல குஜராத் பக்கத்துல வரும் ஆனா பல்லால் ஆண்டுகளா தமிழ்நாட்டுலேயே இருந்ததுனால தமிழ் தா ஆ என்ன சொல்றது சொந்த மொழிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சோ நிச்சயம் மொழிங்கறது வந்து இது ஒரு பலம் தா முயற்சி பண்ணி பாருங்க ஆ இவ்ளோ நேரம் நிச்சயமா அவங்களோட பேசினது ரொம்பவே அப்டி சந்தோஷமா இருந்தது நன்றி நன்றி வணக்கம்
வணக்கம்